வணக்கம்
எப்டி இருகீங்க
ம் நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எப்டி இருக்காங்க
ஆ க்ளியரா இல்லமா க்ளியரா இல்ல சவுண்ட் க்ளியரா கேக்கல
நீங்க பேசுங்க எனக்கு கேக்குது
கேக்குதா கொஞ்சோ சவுண்டா பேசுங்க
சவுண்டா பேசுங்க எனக்கு சுத்தமாவே நீங்க பேஸ்றது ஒண்ணுமே கேக்கல
எனக்கு நல்லா கேக் இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க ஆ சாப்ட்டாச்சா ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
திடீர்னு மெதுவா கேக்குதுங்க கொஞ்சோ க்ளியரா பேசுங்க
க்ளியராதா பேசிட்ருக்கே சாப்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா
ம்
ஆ செரிப்பா
இப்ப நல்லா கேக்குதுங்ளா
திடீர் திடீர்னு உள்ள போது சவுண்ட் மெதுவா கேக்குது இத மாரி இருந்த ரிஜட் ஆயிடு ஏர்கனவே நெறைய கால் ரிஜக்ட் ஆய்டுச்சி
என்து அதே மாரி தா ஆயிடுச்சு
உங்குளுக்குமா
ஆ எனக்கு அதே மாரி தா ஃ பஸ்ட்
ஆமான்னா நெறையா பேர் அப்டித்தான் சொல்றாங்க என்ன காரணோனு தெரில நெறைய ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க பேக் ரவுண்ட்ல சவுண்ட் இருக்க கூடாது நம்ம பேசுறது வந்து நல்லா கிளியரா இருக்கணும் அப்ப மட்டும் தா எடுத்துப்பாங்க
இல்ல ஆனா வந்து கிளியரா இருக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கு ஆனா கட்டாய் கட்டாய் வருது என் வாய்சு உங்குளுக்கு கட்டாய் கட்டாய் வருதா
அ இப்ப கொஞ்சோ வேகமா கேக்குது
நல்லா கேக்குதுங்களா உங்குளுக்கு அப்டியே கன்டினியூ பண்ணிகோங்க
ம் செரிமா அ என்ன சாப் இன்னிக்கி சாம்பார் நா சமைச்சே இன்னிக்கி வெள்ளிக்கெழமைங்குறதுனால நீங்க என்ன சமைச் சிங்க
நானும் இன்னிக்கி சாதம் சமச்சே உருளக்கெழங்கு வருவல்
ஆ அப்டியா நா இங்க சாம்பாரும் வாழைக்கா வருவலும் பண்ணே ம் செரி மா ஆ சாம்பாரு நீங்க எந்த மாரியான ஸ்டைல்ல வைப்பீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சாம்பார் வைப்பாங்க இல்லயா
ஆமா
அ நீங்க எந்த மாதிரியான ஸ்டைல்ல சாம்பார் வைப்பீங்க
ம் அந்த பருப்பு தக்காளி அதுக்கப்றோ கொஞ்சோ ஒரு உப்பு எண்ணெ சீரகம் வெந்தயம்
கேக்குது
சீரகோ வெந்தியோ இதெல்லா கேக்குதுங்களா
மெதுவா தா கிளியர் இல்ல நீங்க பேசுறது வந்து கிளியராவே இல்ல
என்னனு தெரில நேத்துலருந்தே அப்டிதா இருக்கு நா பேசுறவங்கள்ட்ட மட்டும் அப்டிதான் இருக்கு
அ இப்ப பேசு இப்ப கேக்குதே
இப்ப கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்களா இப்போ
ஆ கேக்குது
இதெல்லா நம்ம குக்கர்ல போட்டு விசில் விட்டுட்டு
என்னென்ன போடுவீங்க
பருப்பு
ம்
தக்காளி அதுக்கப்றோ சீரகோ வெந்தியோ பூண்டு பெருங்காயோ ஒரு ஸ்பூன் எண்ணெ மஞ்சத்
செரிமா
நீங்க இல்லல்ல வேற மாரி மாத்தி செய்வீங்ளா
இது வந்து சாதத்துக்கு இப்டித்தா பண்ணுவீங்ளா
அ மொதல்ல வேக வெச்சு எடுத்துரோ இல்லிங்ளா அப்றமா தா காய் எதுனா போட்றோமோ அத போட்டு நம்ம சமைக்கிறது
ஆ சரிமா ம் சரி சரி அ நா நானு அப்டிதா செய்வே எப்டின்னா நா வந்து துவரம்பருப்பு முக்கால் பங்கு எடுத் துக்கிட்டோ அப்டின்னா பய்த்தம் பருப்பு வந்து ஒரு கால் பங்கு எடுத்துப்பே
அ
இப்ப நூறு துவரம் பருப் பு அப்டின்னா இருவத்தைந்து பய்த்த பருப்பு எடுத்துப்பே இத நல்லா கழுவிட்டு அ கொஞ்ச நேரோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஊற வெச்சிடுவே ஊற வெச்சுட்டா பாத்தீங்கன்னா குக்கர்ல ட ப்புனு ஒரு விசில் விட்டாலே மலந்து வந்துரு நல்லா வெந்து வந்துரு அதனால கொஞ்ச தூர கொஞ்ச நேரோ ஊற வெச்சிட்டு அதுல வந்து பெருங்காயோ மஞ்சத்தூளு வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா இதெல்லா போட்டு ஒரு விசில் விட்டு எறக்குனதுக்கு அப்றோ ம் நம்மளுக்கு என்ன காய் தேவயோ இப்ப எனக்கு முருங்கக்காயு மாங்காயு போட்ட சாம்பார் தா ரொம்ப புடிக்கு அதனால நா அ திகமா இதா செய்னே முருங்கக்காய சீசன்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல அதிகமா முருங்கக்கா சாம்பாரு முருங்கக்கா குருமா கொழம்பு அ முருங்கக்கா போட்டு இந்த இது பண்ணுவாங்க கொண்டக்கல்ல கொழம்பு அதெல்லா எ பசங்களுக்கு அந் த ஸ்மெல் வந்து ரொம்போ புடிக்கு அதனால அதிகமா அதா பண்றதே இப்ப முருங்கக்கா போட்டு கொஞ்ச அரவேக்காடு வெந்ததுக்கு அப்றோ மாங்கா போட்டு அதுல மெளகாத்தூளு உப்பு அ அதெல்லா ஆரவேக்காடு வந்ததுக்கப்பறந்தா போடணு ஆரம்பத்துல நீங்க உப்பு போட்டீங்கன்னா காய்கறி வந்து மரத்து போய்டுன் சொல்வாங்க அதனால போட்டு கொதி வந்ததுக்கப்றோ அம் புளி புளியோட சேத்து தேங்கால அ சீரகோ கொஞ்ச பெருஞ்சீரகோ ரெண்டு பச்சை மெளகா வெச்சு அரச்சி புளியோட சேத்து கரச்சி கொழம்புல சேத்துட்டு அதுக்கப்பறோ ஒரு தாளிப்பு குடுக்கணு அ கடுகு சீரகோ வெந்தயோ கருவேப்பில ஒரு பட்டமிளகா சின்ன சின்ன வெங்காயோ அ கொஞ்சமாக சேத்து அத நல்ல வதக்கிட்டு கொழம்புல சேத்துட்டோ அப்டின்னா நல்லா வாசமா இருக்கு எறக்கி வெச்சதுக்கப்றோ கொஞ்சோ பச்ச கொத்தமல்லி சின்ன சின்னதா அரஞ்சி அதுல போட்டோனா ஆ நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கு
பருப்பு வேக வைக்குமோதே வெந்து வெங்காயோ போட்ருங் அப் பண்
உம் ஃபர்ஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும் போதே சின்ன வெங்காயோ சேத்துருவே
அது எடுத்து கடஞ்சிறோ இல்லைங்கள
அது கடையணுனு அவசியோ இல்ல அதுவே நல்லாவே மா
கலந்து இப்ப எங்க வீட்ல வந்து கடஞ்சதது தண்ணிமார் ரொம்ப வந்த மா லைட்டா கடஞ்சிருந்தா சாதோ பருப்பு பருப்பா இருக்கு அப்டின்னுடுவாங்க
ஆ செல பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாரி பருப்பு பருப்பா இருந்தாதா சாப்புறதுக்கு பிடிக்கு செல பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல கரஞ்சி அதுல அப்டியே நல்ல ஆ க நம்ம கடைஞ்சி விட்ட மாரி இருந்தா தா செல பேருக்கு பிடிக்கு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அப்படியு இருக்காது இப்படியு இருக்காது நடுவுல இருக்கு அ க ரொம்ப கடைஞ்ச மாரியு ரொம்ப இருக்காது ரொம்ப பருப்பாவு இருக்காது நடுவுல இருக்கோ அந்த மாரி இருந்தா தா என்னோட குழந்தைங்களுக்கு பிடிக்கு
உள்ள அப்படியே வெச்சு கடஞ்சிருவீங்க நீங்க இப்போ
நா கடையவே மாட்டே பாருப்ப
வேகரதோட லாஸ்ட்டுங்களா
வேதகதோட லாஸ்ட்டு தா ஒரு விசில் வெச்சாலே போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ஸு தண்ணில ஊறிட்டு அந்த பருப்பு அப்டின்னா ஒரு விசில் வெச்சாலே பருப்பு நல்லா மலந்து வந்துரு
ரெகுலர்ரா நீங்க வந்து பைத்தம் பருப்பு யூஸ் பண்றீங்க எப்பமே வெறு தொவரம் பருப்பு மட்டு யூஸ் பண்றதுதில்ல
இல்ல பண்ண மாட்டே இப்ப இட்லி சாம்பாருக்கு அப்டின்னா பைத்தம் பருப்பு முக் கால் பங்கு கால் பங்கு துவரம்பருப்பு அந்த மாரி எடுத்துப்பே இப்ப சாதோ சாம்பாருக்கு அப்டின்னா முக்கால் பங்கு துவரம் பருப்பு கால் பங்கு பைத்தம் பருப்பு அந்த மாதிரி எடுத்துப்பே
ஆ
அது மாரி செய்யும் போது
காய் போட்டு மறுபடியு குக்கர்ல வைக்கனுமா எப்டி குண்டா பாத்
இல்ல வைக்க கூடாது குக்கர்ல வச்சாக்க குழம்போட மனம் வந்து வேற மாதிரி ஆயிடு அதனால குக்கர்ல காய்கறி போட்டு குக்கர்ல வைக்க கூடாது
ஆ
குக்கர்ல பருப்பு மட்டுதா
உம்
குக்கர்ல பருப்பு வெந்துதுக்கு அப்றோ கொஞ்சமா தக்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேத்துட் டு தண்ணி கொதிச்சதுக்கப்றோ முருங்கா அது முருங்காவு கத்திரிக்காவு சேத்துட்டு அதுக்கப்றோ அது ரெண்டு ஒரு அறவேக்காடு வந்ததுக்கு அப்புறோ மிளகாயத்தூளு உப்பு சேக்கணு அது ஒரு லேச கொதி வச்சதுக்கு அப்றோ மாங்கா சேக்கணு மாங்காக்கு அதிக நேரோ வெந்தாக்கா கொழஞ்சு போயிடு இல்லையா கொழம்பு ஆமா அதனால து உப்பு மிளகாத்தூளு எல்லா போட்டதுக்கு அப்றோ மாங்கா போடணு மாங்கா போட்டதுக்கு அப்றோ புளிக்கரைசல்ல தேங்கா அரைச்சு வச்சிருக்கோ இல்லையா சீரகோ பெருஞ்சீரகோ பச் ச மொளகால்லா வச்சி அந்த புளிக்கரைசலோட சேத்து அதுல ஊத்திறுவே ஆமாம்மா சோம்பு சீரகோ எல்லா வச்சு தா அரப்பே
கொம்பு சீரகோ தேங்கா
ஆம்மாமா
இது மூனு அரைச்சி போடுறீங்களா
ஆ ஆமா மிக்சில அரச்சிட்டு அந்த புளிக்கரசலோட சேத்து அத கொழம்புல ஊத்திடுவ
ஆ ஆ இதுக்கப்போ கையில கரச்சி ஊத்துறதுங்ளா இல்ல எப்டி
ஆமா நா கையில தா கரப்ப புலிய வந்து கையில தா கரப்பே இல்ல வடிக்கட்டி இருந்தாலு கரச் ச்சிக்கலா அதனால எந்த பிரச்சனையு கெடையாது அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமு இல்ல
ம்
ஆம்மா
ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுவீங்க இப்ப சீரகோ பெருஞ்சீரகமு தேங்காயு ரெகுலரா யூஸ் பண்றீங்க
ஆம்மா சீரகோ பெருஞ்சீரகோ பச்ச மிளகா
மொத்தமாவே அரச்சீறீங்க அப்ப
ஆம்மா அரச்சிட்டு ம் அதுல ரொம்ப அரைக் கூடாது மை மாரி அரைக்க கூடாது அப்டி இருந்தாக்கா அது கொஞ்சோ நல்லா இருக்காது கொஞ்சோ கொர கொறப்பாவே அரைக்குணு அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ நல்ல வாசமா இருக்கு தாலிப்புக்கு பாத்தீங்கன்னா சின்னது சின்ன சின்ன சின்ன வெங்காயோ துண்டுகள அதுல சேத்துக்குணு அது ஒரு வித்தியாசமான வாசமா இருக்கு தாளிக்கு போது கடுகு கொஞ்சோமா மட்டு வெங்காயோ வெந்தையோ கொஞ்சோ சீரகோ சேத்துட்டு அது கூடவே வட்டமிளகா ஒன்னு கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ வச் சின்ன வெங்காயத்த சின்ன சின்னதா அரிஞ்சி அதுல சேத்துட்டு அந்த வெங்காயத்த லேசா பொன்னிறமா வதக்கணு
ஆஹு
வதக்கிட்டு கருவேப்பில சேக்குணு கருவேப்பில சேத்துட்டு அந்த கொழம்புல அந்த தாலிப்ப ஊத்தனோன்னா சொல்லுங்கம்மா
இந்த தாலிப்ப வந்து தனியா குடுத்து குடுக்குறீங்கன்ற
ஆம்மா இது தாளிச்சு சாம்பார்ல ஊத்திடுவ அதுக்கப்றோ கொழம்பு ஒரு லேசா கொதிக்க வச்சுட்டு இறக்கி கீழ வச்சதுக்கு அப்புறம் தா பச்ச கொத்தமல்லி அதுல போடணு ம் ஆமா
இங்க பச்ச மொளகா சேத்துக்க மாட்டாங்க ஆ எ வேற எதாவுது நீங்க சொன்ன மாரி டிஃபனுக்கு பைத்தம்பருப்பு சாம்பார்ல சேத்துப்பாங்க இந்த மாரி மதியோ சாம்பாருக்குன்னும் போது சேக்கற்து கொஞ்சோ கஷ்டோ இங்க நா சாப்பட மாட்டாங்க தாலிப்புக்கு ஓ ச்சி ஊத்துனா சாப்பட மாட்டாங்க சின்ன பசங்க இருக்காங்க
ஆ அரச்சீங்னா அதிகமா அரச்சு ஊத்துறது கெடையாது அது வந்து வாசமாருக்கு இந்த பச்சமிள ஆ இத நாற நா அதிகமா அரச்சு ஊத்துறது கெடையாது கொஞ்சமா ஒரு ஒரு பீஸு அந்த மாதிரி ஊத் தின்னா கொழம்பு வந்து ஒரு வாசமாருக்கு அதுக்காக அது மேரி செய்றது
ஓ செரி செரி செரி
நீங்க ஒரு முற இது மாரி முயற்சி பண்ணி பாருங்க
கண்டிப்பாங்க
ம் தேங்காயோட சேத்து கொஞ்சமா சீரகோ கொஞ்சமா பெருஞ்சீரகோ வச்சி
பெருஞ்சீரகோன்றது வந்து நீங்க அந்த சோம்ப சொல்றீங்ளா
சோம்பு தா சோம்பு
ஆ
ஆமா அது மாரி ஒரு முற நீங்க முயற்சி பண்ணி பாருங்க
ம் செரிங்க
ம் எறக்கி வச்சதுக்ப்பரந்தா அந்த பச்ச கொத்தமல்லிய போடணு
அப்பதா வாசோ குடுக்குன்றத்னால
ச்சோர்கு நீங்க கொழம்பு கொதிக்கும் போது போடக் கூடாது அது வந்து வித்யாசமான வாசமாய்டு எனா கொழம்பு எறக்கி வச்சதுக் கப்றோ பச்ச கொத்தமல்லிய போட்டுட்டு டக்குன் மூடிர்னு
ஆ
ம் ஆமா
நன்றிங்க
ஆமம்மா நீங்க அது மாரி ஒரு முற முயற்சி பண்ணி பாருங்க
செரிங்க கண்டிப்பா
ம் நன்றிமா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாம்
கண்டிப்பா தோழி நன்றி